கம் தோழி
வணக்கம் தோழி ம ம் நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா தோழி
ஆ நல்லா இருக்கேன் தோழி
சரிங்க தோழி மதிய உணவு சாப்ட்டாச்சா தோழி
ஆ சாப்ட்டாச்சு தோழி
நீங்க என்ன தோழி இன்னைக்கு என்ன சிறப்பு உணவு
சிறப்பு உணவுன்னு இல்ல தோழி இன்னைக்கு சாதம், தக்காளி கொழம்பு, பாவக்காய் பொரியல் தோழி
சரிங்க தோழி அதனால சத்தான உணவுதான் தோழி வந்து
ஆ நிச்சயமா தோழி நிச்சயமா
ஏன் தோழி
ஆ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் ப த்தி நம்ம பேசுவோமா தோழி
ஆ சரிங்க தோழி பேசுவோந் தோழி
ஆ ஆ சிறுதானிய உணவுகள் வந்து பாத்தீங்க அப்டின்னா இப்ப அந்த காலத்துல எல்லா வந்து ட்டு சிறுதானிய உணவுகள்தா அதிகமா பயன்படுத்தி இருப்பாங்க ஆனா ந வீ காலங்கள்ல நம்ம நாகரீகம் வளர வளர நம்மளுடைய உணவு பழ க்க வழக்கங்களு மாறிருச்சு இப்ப வந்து பாத்தம்னா அதிகமான மாவுச்சத்து நிறைந்த உணவுகள்தா வந்துட்டு நம்ம அதிகமா உட்கொள்றோ ஆனா அந்த மாதிரி இல்லாம நம்ம சாப்பிட கூடிய உணவுகள் வந்து எந்த நேர உணவாக இருந்தாலு அத வந்து மூணா பிரிச்சுக்கணு அப்டின் சொல்லிட்டு அ மருத்துவத்துறையில சொல்றாங்க தோழி அதாவது என்னனா நம்ம உண்ண கூடிய உணவு வந்து மூனா பிரிச்சு ஒரு பங்கு மாவுச்சத்து ஒரு பங்கு நார்ச்சத்து பங்கு வந்து புரதச்சத்து இருக்கற மாதிரி நம்ம வந்து சரிவிகித உணவா வந்து உட்கொண்டோ அப்டின்னா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் அப்டின் சொல்லி சொல்றாங்க மாவுச்சத்துங்கறது நம்ம வழக்கமா சாப்ட கூடிய இட்லி, தோசை, சாதம் இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே மாவுச்சத்துல வரு புரதச்சத்துன்னு சொல்லி பாத்தீங்க அப்டின்னா நமக்கு கொண்டை கடலை, பட்டாணி முட்டை, பன்னீர் அந்த மாதிரி இருக்கறதல்லா வந்துட்டு மீன் ஆ அக் கோழிக்கறி அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு புரதச்சத்து நிரம்பியதா இருக்குந் தோழி தோழி கேக்குதுங்ளா தோழி கேக்குதுங்ளா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்டின்னா நமக்கு
ஃப்ரீயா இருங்க நீங்க பேசிக்கிட்டே இருங்க நா கேட்டுகிட்டுதா இருப்ப தோழி
ஆ சரிங்க தோழி அ நார்சத்து நிறைந்தது அப்டிங்கறது வந்து நம்ம பாக்குறோ அப்டின்னா வெள்ளரி அல்லது கேரட் அப்டி இல்ல அப்டின்னா நமக்கு சிறுதானிய உணவுகள் வந்து நார் சத்து அதிகமா நிறைந்த தா இருக்கும் தோழி சோ நம்ம உண்ணக் கூடிய உணவுகள்ள மாவுச்சத் து புரதம் நார் சத்து மூன்றுமே இருக்கற மாதிரி உணவு எடு எடுத்துக்கிட்டோ அப்டின்னா அது நிச்சயமா சத்தான சரிவிகிதா உணவா வந்து இருக்கும் தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இப்ப இது இல்லாம வேற உணவுகளு இருக்கு தோழி இப்ப நவதானிய சுண்டல்ன்னு சொல்லுவா தோழி கொண்டைக்கல்லை ஆ தட்டப்பயிறு அ இரட்டை பீன்ஸ் கொள்ளு
நிச்சயமா தோழி
இந்த மாரி சுண்டல் வகைகளு இருக்கு தோழி இதுவு பாத்தீங்கனா அதிகமா புரதச்சத்து அதிகமான உணவு தா தோழி து நம்ம ஒரே மாரி எடுத் கு சாப்ட்டுட்டே இருந்தோனா தோழி நம்மளுக்கு ஒரு ஒரு விதத்துல பாத்தீங்கனா அது வந்து இது சகிப்பு தனிம தட்டுது தோழி த்தீங்கன நீங்க வந்து தனி தனியா ஒரு நாள் வந்து பாத்தீங்கனா நம்ம ஒ உளுந்துல இருக்குல்ல தோழி அந்த உளுந்த வந்து ஊற வச்சி அர
நிச்சயமா தோழி ஆ சிறுதானிய வகைகள்னு வந்து பாத்தோ அப்டின்னா வரகு சாமை கம்பு ராகி ஆ கேழ்வரகு ஆ இப்பதா கேக்குது தோழி ஆ
அத வந்து இட்லி மாவுல ஊத்தி ஆ நீங்க சாப்ட்ருக்கீங்ளா தோழி அத வந்து
தோழி எனக்கு வந்து உங்களுடைய இதுல பாதிதா கேட்டுது ஆ அந்த சைடு பேசறதுல வந்து ஒளி சரியா கேக்ல தோழி
நா ஹலோ ஹலோ ஆ ஆ சொல்லுங்க ஆ கேக்குது தோழி
ஆ இப்பதா
ஆ சரிங்க தோழி அதா நம்ம வந்து பயிர் கில்ல தோழி அத வந்து ஊர வச்சி சி அரச்சி அத வந்து இட்லி மாரி சுட்டு கொண்டு வருவீங்ளா அதுல இட்லியா வெந்ததுக் கப்புறோ அத வந்து ம் காத்தோட்டமா வெச்சிரு பாத்தீங்கனா அத உதுர்த்துட்டு நம்ம கூட்டு செய்வோல்ல தோழி சக்கர வெள்ளோ அந்த மாரி கூட்டு சாப் திங்னா தோழி இன்னு புரதச்சத்து வந்து அந்த பச்சை பயிர்ல வந்து அதிகமா கெடைக்கு தோழி வந்து
நிச்சயமா தோழி அதுவே நாங்க என்ன பண்ணோ நா இந்த பாசி பருப்பு இருக்குல்ல தோழி சிறுபருப்பு அத வந்து பருப்பு மட்டு தனியா ஒரு ஒரு அரை மணி நேரம் மட்டு ஊற வச்சா போது தோழி அத அந்த பருப்ப வந்து தண்ணீர் வடிச்சிட்டு அந்த உள்ள வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பூண்டு ஆ ரெண்டு பச்ச மொளகாய் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப
ஆ
தக்காளி சீரகம் கொஞ்சம் போட்டு கொஞ்ச உப்பு வந்து கூட போட்டு நம்ம அரச்சிக்கனு தோழி அரச்சம்னா நமக்கு வந்து ஒரு மாவு மாதிரி நமக்கு வந்து கிடைக்கு நம்ம நார்மலா நம்ம அரிசி மாவுல எப்டி தோச சுடுவோமோ அதே மாரி த்துக்கு வந்து அந்த மாவை கரைச்சிட்டு அதுல வந்து வெங்காயம் ஆ தக்காளி பச்ச மிளகாய் வேப்பை கொத்து மல்லி தழை எல்லா தாளிச்சு இந்த மாவுல வந்து ச்சு கொட்டி நம்ம தோச சுட்டோ அப்டின்னா அது வந்து முட்டை சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வந்து இருக்குமோ அதே டேஸ்ட்ல இந்த தோச வந்து இருக்கும் தோழி இது வந்து ரொம்ப சுவையானதா இருக்கு இது வந்து மைசூர் சைடுல வந்து இந்த தோசை வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க தோழி
அப்படியா சோழி கண்டிப்பா நானு இத செஞ்சு பாக்குறே தோழி நீங்க சொல்ற
நிச்சியமா ரொம்ப ஆ ரொம்ப நல்லா இருக்கு தோழி நமக் கு வந்து ஒரு அ ப்ரவுன் கலர்ல வர அளவுக்கு நம்ம சிம்ல வச்சு நல்லா சு டுட்டம்னா நமக்கு வந்து அ ஒரு வித்தியாசமான ருசில உடம்புக்கு சத்தான ஒரு இது வந்து கிடைக்கும் தோழி இதுவே நம்ம வந்து இட்லி மாதிரி செஞ்சு அத வந்து உது த்து நம்ம இதயவே வந்து உப்மாவாவு வந்து செய்யலாம் தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி இது ஒரு புது புதிய முறைதா வந்து தோழி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கி நீங்க சொன்னது வந்து ஆ கண்டிப்பா தோழி இது இல்லாம தோழி இப்ப வந்து இந்த காளான் பன்னீர்ன்னு சொல்றாங்கள பனிக்க அ பன்னீரு கட்டி அதுவு பாத்தீங்கின்னா தோழி புரதச்சத்
புரதச்சத்து அதிகமா இருக்கு நிச்சயமா தோழி பன்னீர்ல வந்து பாத்தோ அப்பிடின்னா நம்ம வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்லா அல்லது குழம்பு மாதிரி செய்து நம்ம சப்பாத்திக்கு கிரேவியா வந்து பயன்படுத்தும் போது கூட குல குட மொளகாயு சேர்த்து செய்யும் போது தா அந்த கிரேவி வந் து நிச்சயம் சத்த வந்துட்டு மாறிடும் தோழி இப்பதா கேக்குது தோழி
அதா தோழி என்னான்னே தெர்ல தோழி இதோ அடிக்கடி பண்ணிட்டே இதுக்கு தோழி
ஓ சரிங்க தோழி அதா மாதிரி காளான் வந்து நம்ம பிரியாணியாகவோ அல்லது குழம்பாகவோ ஆ செஞ்சி சாப்பிடும்போது நிச்சயமா அதுவு வந்துட்டு ஒரு சுவை மிகுந்ததாகவும் ஆரோக்கிய மிகுந்ததாகவு இருக்கு தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நம்ம உணவு தா நம்மளுக்கு முக்கியோ அந்த உணவு முறையில நம்ம க சரியான விகிதத்துல கடைபிடிச்சோன்னா தோழி நம்ம உடலுக் க்கு ஆரோக்கியமா இருக்கு ஆ நோய் நோடி இல்லாத வாழ்க்கையு வாழலா தோழி வந்து
நிச்சயமா தோழி நிச்சயமா
அப்ப இரவு உணவு தயார் செய்யணு அடுத்தது பாத்தீங்கின்னா அதுக்கு என்ன நம்மோ சத்தான உணவுத்த தயாரிக்கணுங்குற யோசனை இப்பத்துல இருந்தே வந்துட்டு இருந்தது இப்ப நீங்க சொன்ன ஐடியால வந்து ஒ எனக்கு ஒரு ஒரு பெரிய இதே உதவியே செஞ்சிட்டீங்க தோழி நீங்க வந்து
நிச்சயமா தோழி நிச்சயமா என்னம்மா பச்சை ப பச்சை பயர்ல வந்து பெசரைட் செய்வோல்ல தோழி அதுக்கு பதுவா நம்ம பாசி பருப்புல செய்யும் போது இது கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு காலை நேரங்கள்ல எல்லா இது உட்கொண்டோ அப்டின்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மணி நேர டம் நமக்கு பசி தாங்கும் தோழி ஆ இது வந்து வித்தியாசமாவு இருக்கு இதுக்கு வந்து காரச்சட் அட்னி அந்த மா திரி திருப்பி கொஞ்சொ நம்ம காரசரமா சட்னி செஞ்சுட்டோ அப்பிடின்னா திருப்பி திருப்பி நம்ம வீ வீட்ல இந்த தோசைய வந்து செய்ய சொல்லி கேப்பாங்க தோழி
கண்டிப்பா தோழி நம்முளு செய்வோ தோழி வந்து இது இல்லாம வேற எதாவ்து அ அந்த அடை எல்லா செய்வீங்களா தோழி
அடையு செய்வோ தோழி பட் அடை வந்து இங்க ஓரளவுக்கு தா சாப்புடுவாங்க அதனால செ சிறுதானியத்துல வந்து பாத்தீங்கின்னா பொங்கல் சிறுதானியத்திலேயே வந்து ட்டு பிரியாணி சுவையுடைய தக்காளி சாதம் அந்த மாதிரி வந்து வார த்துக்கு இருமுறை ஓர் இரண்டு நாட்கள் மட்டு செய்வோம் தோழி தொடர்ந்து அது வந்து சிறுதானிய உணவு வந்து தொடர்ந்து சாப்பட்றதுக்கு நமக்கு கொஞ்சொ கஷ்டமா இருக்கு அ அதுனால வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை வந்து ஒரு நேரத்துக்கு அளவா செ ஞ்சு சாப்பற்றது வந்து அ சுவையா இருக்கு தோழி
தோழி நா வந்து இந்த சிறுதானியம் சொல்றப்ப குதுரவாளி சாம தினை
வரகு கருப்பு கவுளி அந்த மாதிரி பல்வேறு பட்ட அரிசிகள் வந்து இருக்கு தோழி வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை வந்து கஞ்சியா செஞ்சு குடிக்கிற வழக்கமு இருக் இருக்கு கருப்பு கவ்ளி எல்லா வந்து பாத்தீங்கின்னா மொதல் நாள் இரவே ஊற வெச்சிட்டு அடுத்த நாள் அந் த அரிசிய வந்து பல்ஸ் மோட்ல அரச்சிட்டு நம்ம ஒரு எழ் எட்டு டம்ளர் தண்ணி விட்டு கூட வ வந்து சீரகம் ஆ அது கூட வந்து பூண்டு கொஞ்சோ உப்பு போட்டு அந்த கருப்பு கவ்லிய வந்து
ஆ ஆ
ஏழ் எட்டு விசில் விட்டு எறக்கி அதுல தயிர் அல்லது மோர் சேர்ந்து குடுஞ்சா நமக்கு கருப்புக்கவ்ளி கஞ்சி வந்து ரெடி ஆய்ரும் தோழி அதெல்லா அதிக நார்ச்சத்து உடையதா இருக்கு தோழி
ஆ ஆ தயிர் மட்டு நா சேக்க மாட்டே தோழி அதுக்கு பதிலா என்ன பண்ணுவன்னா தேங்கா பால் இருக்குல்ல தோழி ஆ அது சேத்துப்போம் தோழி வந்து
அதுவும் வந்து ந நல்லா இருக்குந்தோழி ஆ ஓ அதுவு வந்து நல்லா இருக்குந்தோழி
ஆ நல்லா அது ஒரு டேஸ்ட் அது ஒரு சுவை தனி இது தனி சுவை இது வந்து புளிப்பு சுவை கொஞ்சோ இருக்கு அது கொஞ்சோ இனிப்பு சுவையா இருக்கு தோழி அவ்ளோதா ஆ வேற எந்த வித்தியாசமு இல்ல இது ஒரே வித்தியாசோ தா தோழி வந்து
ஞ்சி மா இங்க வந்து இனிப்பு கம்மியா தா பயன்படுத்துவோ தோழி எனா மலை அடிவாரத்துல இரு க்குறோ அதனால வந்துட்டு நமக்கு குளிர்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய இடமா வந்துட்டு இருக்கும் தோழி கேரளா அடிவாரம் அப்பிடிங்கறனால
ர இருக்கு மலையடிவாரத்துல இருக்கறங்கிறீங்க ஆ
ஆ என்னங் தோழி
தோழி கேக்குதா உங்களுக்கு ம் ம் சொல்லுங்க இல்ல மலையடிவாரோன்னா உங்களுக்கு இயற்கையோட அமைந்த சூழலா இருக்கு தோழி
ஆமா தோழி கேரளா பார்டர்ன்னு சொல்லுவாங்க
அப்பிடியா தோழி அப்பனா கன்னியாகுமரி சைடா தோழி
இல்ல தோழி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பொள்ளா ச்சி அதாவ்து இங்கிருந்து நீங்க ஒரு அர மணி நேரோ மு க்கா மணி நேரத்துல வந்து கேரளா போயரலா ஆ அந்த மாதிரி தோழி வால்பாறை கேரளா இதல்லா வந்துட்டு நீங்க அதிகபட்சோ ஒரு மணி நேரத்துல போயரலா
அப்பிடியா தோழி சரிங்க தோழி இப்பதா சமீபத்துல நாங்க வந்து ஒரு ஏ சென்ற வாரோ கோயமுத்தூர் வந்திருந்தோ தோழி என்னோட தோழியோட மகளுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை கங்கா மருத்துவமனைன்னு இரு க்கல்ல தோழி அங்க வந்து சர்ஜரி ஆனா ஆ அதேதா எலும்பு பா பாப்பா விளையாடுறப்ப தவறுதலா கீழ விழுந்து அடிபட்டு ட்டா அவளுக்கு ஆனா அங்கதா சர்ஜரி பண்ணிருந்தாங்க திரும்ப சர்ஜரி வந்து நெக்ஸ் ட் வீக் சொல்லியிருக்காங்க
ஓஹோ சரிங்க தோழி சரிங்க இன்னைக்கி பல தகவல்கள பரு பகிர்ந்துக்கிட்டோ நன்றி வணக்கம் தோழி
ஈஷா யோகாவல்லா சுத்தி பாத்துட்டு வந்தோ தோழி